ஹாம் வணக்கம் தோழர்
நல்லா இருக்கீங்களா தோழி
ஆம் நலமாக. ஆ சாப் சாப்டாச்சிங் தோழர் நீங்க சாப்பிட்டீங்களா
சாப்ட்டன் தோழி என்ன சாப்பிட்டீங்க
ஹா. சாதம் சாதம்
சரிங் தோ ழி சரிங்க தோழி இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசலாம் தோழி
தோழர்
நாங்களே சொல்லட்டுமா தோழி இப்போ இப்ப கிராமங்கள் கிராமங்கள், நகரங்கள் ஓகேங்களா கிராமங்கள்ல பல்வேறு விஷயங்கள் இருக்கு இது நகரங்கள்ல பல்வேறு விஷயங்கலுள்ளது இத கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள், வேறுபாடுகள் மற்றும் என்னென்ன வசதிகள், என்னென்ன குறைகள். இத பத்தி பேசலாமா தோழி.
சூப்பர் தோழர், நா சரியான டாபிக் குடுத்துருக்கீங்க. நிறய பேசலாம் தோழர்
சரிங்க சரிங்க இப்ப கிராமங்களும் கிராமமாயிட்டும், நகரமாயிட்டும் ரெண்டுமே என்ன பண்ணும் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக என்ன பண்ணது விளங்குகிறது தோழி இவை இரண்டிலும் மக்கள் என்ன வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வாழ்கின்றார்கள் ஓகேங்களா இப்ப நகரங்களை எடுத்துட்டீங்கன்னா தொழில் சார்ந்தோ அப்புறம் அலுவலங்கள் சார்ந்தோ இப்போ இது சார்ந்து என்ன பண்றாங்க வாழ்றாங்க இதே கிராமங்கள எடுத்துட்டீங்கன்னா விவசாயத்தை சார்ந்தே ஆ இயற்கை சார்ந்தா என்ன பண்றாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கார்கள் தோழி இப்ப கிராமங்கள் கிராமங்கள்ல இயற்கை சூழல் அதிகமாக காணப்படும் தோழி பசுமையான வயல்வெளிகள் மரங்கள் குளங்கள் ஆறுகள் போன்றவை கிராமங்கள்ல அதிக செலவு என்ன பண்ணது காணப்படுகிறது தோழி இதே நகரங்களை பார்த் நின்னா உயரமான கட் திரங்கள் தொழில் வளாகங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் மக்கள் நெரிசல் அதிகமாக என்ன பண்ணது காணப்படுகிறது தோழி இப்ப கிராமங்கள்ல பார்த் ஏன்னா மக்கள் நெரிசல்ங்கிறது கம்மியா இருக்கும் தோழி எங்க பாத்தாலும் என்ன பண்ணது மலன் செடி கொடி இருந்துருக்கும் மக்கள் தொகை என்னப்பன்னும் கம்மியா இருக்கும் தோழி ஆனா நக நகரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்குமா கேட்டா இருக்காது ஒரு பஸ் ஏறுனா கூட ஒரு பேருந்துல ஏறுன்மா கூட என்ன பண்ணுவாங்க அதிக அளவு கூட்ட இருக்கும் தோழி அதான் சொல்றாங்க
ஆமா தோழர் கண்டிப்பா தோழர் இப்ப நா நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் பாத்திங்கனாலே நம்மளோட வருமானமே வருமானமே கிராமத்தில இருக்கும் போது நமக்கு வருமானம் கம்மியா இருந்தா கூட நம்ம அத வச்சு ஆ ஆவ் வாழ்ந்துக்கலாம் ஆனா நம்ம நகரங்களுக்குள்ளேனு வரும்போது வருமானம் எவ்ளோ வந்தாலும் நமக்கு கட்டுப்படி ஆகாது நமக்கு இன்னும் தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்கும் ஆனா இதே அந்த கிராமங்கள்ல இருக்கும்போது அங்க விளையற அந்த வயல் வெளியில விலையிற காய்கள் ஆ அதை எடுத்து நம்ம அன்னைக்கு அன்றாட சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலா ஆ பக்கத்தில ஒரு ஆறுகளோ இல்ல குளங்களோ இல்ல பக்கத்தில இருக்க எந்த ஒரு நீர் நிலையா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம கொண்டு வந்துச்சு ஆ நீர் நிலையா இருந்தாலும் அது கம்மியாக தான் நமக்கு தேவப்படும் ஆனா அதே பட்சத்துல நம்ம நகரங்களுக்கு வரும்போது ஒரு தண்ணினாலும் அது வந்து நம்ம ரூபா கொடுத்துதான் நம்ம வச்சுக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோ அப்ப கிராமங்கள் நம்ம சொல்றோ அங்க இருந்து வந்தவங்கதான் நகரங்களுக்கு நெறைய பேர் வந்துட்டாங்க ஆனாலும் இன்னும் என்னோட கிராமம் அதுதான் அப்படின்றத சொல்லி அந்த கிராமத்திலேயும் போய் நான் ஒரு வீடு கட்டி நாங்க அங்க இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் என்னைய பொறுத்தவரையிலு ஆ நல்ல ஒரு விஷயம் ஆ தோழர் எவ்ளோதான் நம்ம வந்து வருமான ஈட்டுனாலும் நம்மளோட கிராமத்துல போய் நம்ம வ வ வகிக்கிறது நம்ம குடியிருக்கிறதான் நம்மளோட சூழ்நிலைக்கு நல்லா இருக்கும் கிராமத்துல வர அந்த காற்று அந்த அந்த சுத்தி இருக்கிற அந்த சொந்தங்கள் ஆ நெறைய அது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா நம்ம இருக்கு தோழர் ஆனா இதே நகரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளோட தேவை என்னவோ அதுக்கு மட்டு்தான் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் செரி யா ஒரு வேலை செய்ற அலுவலங்கள் ஆ அதுக்கு மட்டுமே நம்ம நேரம் செலவிடுவோம் ஆ மத்தபடி நம்ம யாருகிட்டையும் எதுக்குமே நம்ம பேச மாட்டோம் அதே நேரத்துல அங்க உள்ள காற்று பாத்தீங்கன்னா மாசுபடிஞ்சுதான் இருக்கும் இத சுவாசிக்கிறதுனால நமக்கு இன்னும் ஆ மருத்துவர்களிட்ட தான் நம்ம போய் காசுகள நம்ம செலவு பண்ற மாறி இருக்கும் ஆனா கிராமங்கள்ல அப்படி கிடையவே கிடையாது அங்கே என்ன நல்ல காத்தோட்டத்தில நல்ல ஒரு விவசாயம் தெரிஞ்சிருந்து நமக்கு அங்கே இடம் இருந்துச்சுனா நம்ம சூப்பரா நம்ம ந கிராமங்கள்லையும் இருக்கலா அதே நேரத்தில் நமக்கு தேவப்படுற ஒரு பொருளுக்கா நம்ம நகரங்களுக்கு வந்துதான் ஆகரோ அமுக்ககா நகரங்களை நான் மோசம் அந்த மாறி சூழ்நிலை இல்ல அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஆ நம்மளோட தேவைகளுக்காக மட்டும் நம்ம அப்ப அப்பைக்கு வந்துட்டு நம்ம போய்கிறோ மத்த படி கிராமம்தான் என்னைய பொறுத் தல்ல அது ஒரு நல்ல ஒரு சுற்றுசூழல்ன்னு சொல்லுவேன் பிரதர்.
கண்டிப்பா தோழி, ரொம்ப நல்ல விஷயங்களை பகிர்ந்தீங்கள் நம் ரொம்ப நன்றி தோழி.. !
தோழர் பேசுங்க தோழர் கொஞ்சோ பேசுங்க பேசுங்க உம் உம் உம்
என்னன்னஞ் விவசாயம் தொழில் இப்ப வந்து கிராமத்துல இருக் கிரா ஆ முக்கவாசி பேரு ம் முழுசா கூட சொல்லலா எல்லாருமே என்ன பண்றாங்க விவசாய இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரு சொந்த நிலங்கள், வச்சிருக்காங்க. அவுங்களுக்கு தெரிந்த விவசாயங்கள ஒரு ஒரு பயிரையு என்ன பண்றாங்க, சாவடி பண்றாங்க சாகுபடி பண்றாங்க அதாவது ஒவ்வொரு ஊருக்கேற் அந்தமாரி சரிங்களா, சில இடத் சில இடத்துல நெல்பயிர் விவசாயோ அதே மாரி நாங்க சில எடத்துல பாத்தீங்கன்னா, இந்த பூவு
ஆமா தோழர் ம் ம் சொல்லுங்க, சொல்லுங்க.
பண்ணுவாங்க விவசாயோ பண்ணுவாங்க தோழி.
அவர்கள் என்ன பண்றாங்க நிலத்த ஃபர்ஸ்டு நல்லா உலுந்து, உணவு பொருட்கள் என்ன பண்றாங்க உற்பத்தி செய்கிறார்கள் தோழி. ஆனா நகரங்கள்ல பாத்திங்கனா மக் மக்கள் தொழிற்சாலைகலும், வணிக வளாகங்களிலும் வணிக நிறுவனங்களிலும் தகவல் தொழில்நுட்ப நிறுவன போன்றதுல நம்-நம்ம பணிப் புரியிதாங்க தோழி.
ம்
நகரங்கள் ஆகட்டும் இப்ப ஒரு நாட்டோட மூ வளர்ச்சிக் க்கி ரெண்டுமே என்ன பண்ணது முக் முக்கியத்துவந்தா தோழி.
கண்டிப்பா தோழர்.
இப்ப கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா, காற்று மாசு கூடுமானு கேட்டா மாசுபடும் குறைந்த அளவுல என்ன பண்ணு மாசுபடும் தோழி. அதிக அளவுல மாசுபடுமான்னு கேட்டா போடாது தோழி. இப்ப என்ன பண்றாங்க அதிகார தொழிற்சாலைங்க என்ன பண்றாங்க கிராமங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க தோழி.
ம் ம்
ஒரு தொழிற்சாலை கொண்டு வரோனா இப்ப அத்தியாவசியமாக ஒரு கிராமங்கள தேர்ந்தெடுக் முன்னெல்லா சிட்டிய தேர்ந்தெடுப்பாங்க இப்ப கிராமங்கள என்ன பண்றாங்க தேர்ந்தெடுக்குறாங்க அதனால குறைந்த குறைந்தளவுல என்ன பண்றது ஆ காற்று மாசுபாடு என்பது இருக்குது தோழி இதே நகரங்கள பாத்தீங்கன்னா அது அதிக அளவுல என்ன பண்ணு காற்று மாசுபாடு என்பது காணப்படுகிது. தோழி. ஆக அதிக தொழிற்சாலை காரணமாக வும் அதிக வாகனங்கள் இயங்குவதாலிலும் அதனால என்ன பண்ணுது காற்று காற்று மாசுபாடு என்கிறதே இருக்குது தோழி
கண்டிப்பா தோழர் உம்
இப்ப கிராமங்கள்ல மக்கள் ஒருக்கொருவர் என்ன பண்ணா அன்புடன் என்ன பண்ணுவாங்க வாழ்வாங்க தோழி இதே நகரங்கள பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க யாரு என்ன பண்றது நமக்கு தெரியாது தோழி ஆனா கிராமங்கள் கண்டிப்பா தோழி இது கிராமங்கள்ள பாத்தீங்கன்னா பக்க பக்கத்து வீடு எதித்த வீடு தெருவில உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்க சொந்தாரங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படி என்னம்மா ஒற்றுமையோடு என்ன பண்ணுவாங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க தோழி
ஆமா தோழர்
என்ன கிராமம் நகர் நகரங்கள்ல இருக்கவங்க பெரும்பாலும் அவங்களோட வேலையை பாக்கறதுக்கு என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு டைம் என்பது கரெக்ட் சரியா இருக்கு
சரியா இருக்கு உம்
அதனால அவங்களுக்கு பக்க அண்டை வீட்டாளருடன் பேசுறதுக்கு அதிக நேரம் இல்லாத தோழி கிராமங்கள பாத்தீங்கன்னா வாழ்க்கை செலவு என்பது என்பது கம்மியா இருக்கும் தோழி ஒரு ஒரு தெய் ஹிட்ஸ் எக்பென்சிவ்னு சொல்வாங்கள அதுதா அனாவசிய தேவை அது என்ன என்னது கிராமங்கள்ள என்ன பண்ணோன்டா பண்ணமாட் பாம்பொலி இதே நகரங்கள்ல பாத்தீங்கனா அவங்க என்ன புவாங்க அவங்குளுக்கு தேவயில்லாத பொருட்கள என்ன பண்ணுவாங்க நெறைய வாங்கி என்ன பண்ணுவாங்க நெறைய செலவு பண்ணுவாங்க தொழில்
ஆமா தோலா கண்டிப்பா
இப்ப கல்வி மருத்துவொ இதெலா பா திங்கனா
உம் இல்ல இப்ப முன்னாடிலாம் பாத் த்தீங்கனா தோலர் அதாவ்து ஆ அ முந் முந்திய காலகட்டத்திலலாம் பாத்திங்கனா விவசாயிகளுக்கு பொண்ணு குடுக்கவே தயங்குவாங்க அ இவங்க வந்து அந்த விளைச்சலப்பதா நல்லா இருப்பாங்க அது அதுக்கப்றம் வந்து என்னாருக்க போது அப்டினு சொல்ட்டு அதெலான விவசாயினு சொல்றதுக்கே முன்னாடிலாம் ரொம்ப கூச்சப்பட்டாங்க ஆனா இன்னிக்கு இந்த அ நடைமுறையில பாத்தீங்கன்னா நா ஒரு விவசாயி அப்டினு சொல்றதுலப் பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆ ஏனா அவங்களுக்கு இன்னிக்கு ஒரு வாழ் கே முக்கியத்துவமா அவுங்களே கொண்டு வன்ட்டாங்க இப்போ அன்னிக்கு ஒரு நா வந்து ரோட்டுல நடந்து போட்டுட்டுருக்கப்போ பாக்குறே ஒரு காருல எழுதியிருக்காங்க எப்பயுமே எல்லா கார்கள்லயும் பாத்தீங்கன்னாக்கா ம் போலீஸ் வக்கீல் அப்டினு ஒரு சிம்புள் போட்டு வச்சிருப்பாங்க ஆனா இப் இப்ப நா பாக்கற அந்த காருல நான் ஒரு விவசாயி அப்டிங்கறத போட்டுருக்காங்க அது எனக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷத்த கொடுத்துச்சி தோலர் உண்மையிலே இப்பயு இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க அப்டின்றது ஏனா சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்பட்ட காலத்துல இப்ப அதெல்லாமே நடைமுறை கொண்டுந்து நா இனிக்கு விவசாயி இப்ப என்னிய நம்பி உங்குளுக்கு ஒரு கல்யாணோ ஒரு வரனுக்குமே யோசிக்க மாட்டாங்க தோல ஏனா சொந்த வீடு அங்க இருக்குது நெலம் இருக்கு வயல் இருக்குது அது எதுனாலு செஞ்சி பாத்துக்குவாங்க அப்டின்ற ஒரு துணிச்சலும் தைரியமும் அந்த எடத்துல வந்துருச்சி தோலர் அதனாலன்னை தைரியமா சொல்றாங்க ஆ நாங்க ஒரு விவசாயி அப்படினு அது உண்மையிலியே ஒரு பெருமையாவு இருக்கு ஒரு மகிழ்ச்சியாவு இருக்கு தோலர் ஆரம்பத்துலலாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த நகரத்துல இருக்குறவங்க குடுக்கவே மாட்டாங்க பொண்ணு குடுக்க மாட்டாங்க கிராமத்தில வந்து எம்ப் பொண்ணு அந்த வேல செய்ய மாட்டாங்க இந்த வேல செய்ய மாட்டாங்க அப்டின்றது ஆனா இன்னிக்கு என்னு சூழ்நிலையில பாத்தீங்கனா பரவாயில்ல கிராமமா இருந்தாலு எ பொண்ணு பேய் அங்க இருந்துப்பாங்க அப்டின்ற சுலல்க்கு இப்போ வந்துட்டாங்க மறுபடியு அது ரொம்போ பெருமையா இருக்கு தோலர்
இப்ப கல்வி மற்றும் மருத்துவ வசதிகள் எங்க அதிகமா இருக்குனு பாத்தீங்கனா நகரங்கள் என்னம்புல அதிகமா இருக்கு தோலி இப்பொ ஒரு ப்ச் ஒரு சின்ன ஒரு பிரச்ச சன்னாலும் ஒரு அஞ்சு நிமிஷொ ஒரு அஞ்சு நிமிடத்துல என்ன பண்ணலா ஒரு ஹாஸ்ப் ஆ ஒரு மருத்துவமனைக்கு என்ன பண்ணலாம் நம்ம போவலாம் இதே கிராமங்கள ஆ அப்டி ஒரு வசதி இருக்குமானு கேட்டீங்கனா இருக்காது தோலி கொஞ்சட கொஞ்சோ அதிக நேரமாகு தோலி அப்றம் பல்வேறு சிறப்பு மையங்கள் என்னன்னா ஆ நகரங்கள்ல இயங்கி கொண்டு வருகிது தோலி இதே கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இ குமானு கேட்டீங்கன்னா இருக் காது தோழி. இதே மோன்ற வசதிகளும் கிராமங்களி என்ன பண்ணும் நம்ம ஏற்படுத்தி தர நம்மளால் முடிந்த உதவி என்ன பண்ணும் பண்ணனும் தோழி.
செய்யணும் உம் ஆமந் தோழா
இப்போ போக்குவரத்து வசதிகளு நகரங்கள் என்ன பின்னா அதிகமா இருக்கும் தோழி. இப்போ வந்து ஒரு பேருந்து இருக் இருக்குனாச்சுங்க ஆ கிராமத்துல பாத்தீங்ன்னா மணிக் கணக்க நபுனு காத்திருப் க்குனு தோழி ஒரு பேருந்துக்காக இதே நகரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்டி காத்துருக்ணுங்கிற ஒரு அவசியம்நம்றது நமக்கு இல்ல தோ ஏனா அங்க நிமிடத்துக்கு நிமிடம்ங்கிற து பல்வேறு பேருந்துகள் என்ன பண்ணுது இயங்கிக் கொண்டிருப்பதால் அங்க மக்களுக்கு என்ன பண்னது சிரமம் என்பதே இருக்கா தோழி இது எல்லாமே எத அடிப்படைய கொண்டு நடக்கின்றதுனா மக்கள் தொகை
மக்கள் தொகை கண்டிப்பா தோழர்
ம கிராமங்கள்லுள்ள மக்கள் தொகையும் நகரங்களலு மக்கள் தொகையும் ஒப்பிட்டு தான் தோழி என்ன பண்றாங்க அப்டி பண்றாங்க ன்ன கிராமங்கள் காட்டிள் நகரங்கள அதிகளவு மக்கள் தொகை வாழ்வாதனால் தோழி இப்டி பண்றாங்க
கண்டிப்பா தோழா கண்டிப்பா இப்ப கிராமங்கள்ல உள்ளவுங்கதா பாதி பேர் அங்க வீடே இருந்தாலு இங்கே வந்து நகரங்கள்ல எங்களுக்கு இங்கதா நல்லா இருக்கு அப்டின் சொல்டு அந்த வீடெல்லா அங்க பூட்டி போட்டுட்டு இங்க வந்து நகரங்கள்ல வந்தூ ஆஹ் வந்துட்டாங்க குடிப்பெயர்ந்துட்டாங்கன் சொல்லுவாங்கள அது மாதிரி வந்துட்டாங்க இங்கேயே இருந்துகுட்டு ஏதோ ஒரு பண்டிகை நாள் ஒரு விசேஷ நாள் அப்டின்னா மட்டுந்தா அந்த ஊருக்கு வராங்க கிராமங்களுக்கே வராங்க அதுவரையிலு அவுங்களோட வருமானத்த ஈற்றத்துக்காகவே நகரங்கள்ல வந்தூ ஆ செட்டில் ஆயிட்டாங்கன் சொல்லுவாங் அத மாரி இருக்குறாங்க ஏதாவது விஸ்க் தேசோ ஒரு கல்யாணோ இல்ல ஒரு திருவிழா அப்டின்னா மட்டுந்தா கிராமக்த்து வராங்க. கிராமங்கள் அப்ப தா உங்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆள் ஃபுல்லா எல்லா ஒரு மாரி உம் நல்லா இருக்கு மத்த நாள்ல கிராமம் அப்டியே ஒரு சில இடத்துலலா பாத்தீங்கன்னா வீடெல்லா பூட்னபடியே அப்டி அப்டியேதா இருக்குது. அப்ப அவங்களோட தேவைகளுக்காக அவங்க இங்க நகரங்களுக்கு வர வேண்டியதானே தோழர் ருக்குது.
கண்டிப்பா தோழி. அது வேலை வாய்ப்புகள் கம்மியா இருக்கிறதுனால நா நெறைய பேர் என்ன பண்றாங்க கிடைத்த வேலையை வாங்க்கிட்டு நகரங்களுக்கு குடிப்பெயர்ந்தர் தன் தோழி
ஆமான் தோழர்.
மிக்க நன்றி தோழி உங்களுடன் பேச
நன்றி தோழர் நன்றி தோழர் ஆ தோழர் போன டைம் உங்களுக்கு கா டைம் காமிச்சிதுங்ளா
ஆ காட்னா தோழி